ஹெலோ அக் கா கேக்குதா
கிதுமா சொல்லுமா ன்ன பண்றீங்க எப்டி இர்க்கீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கங்கா நீங்க எப்டி இர்க்கீங்க
நல்லார்கே சாப்ட்டியாமா ஆ சாப்ட்டோ பசங்கல்லா சாப்ட்டாங்களா ன்ன சம்ச்சீங்க
கக்கா இன்னிக்கி மீன் கொழம்பு வச்சங்க்கா
அப்டியா நேத்து சொன்னாங்க நீங்க மீன் கொழும்பு எப்டி வெக்கணுன் சொல்லி சமச்சு பாத்தாங்களா அவுளோ நல்லா இந்துது ன் சொன்னாங்க எப்டி செஞ்சீங்க எனுக்கு சொல்லுங்க நானு சமுச்சி பாக்குற
அப்டியாக்கா ஆ இது மீன் கொழம்பு வந்து இல்ல உங்ளுக்கு உங்ளுக்கு என்ன மீன் பிடிக்கு ஆனா ரொம்ப
எனக்கு அப்டில்லா கெடையாதுமா எந்த மீன் கெடைக்குதோ வாங்கிப்பே அதனால எனக்கு
செரிக்கா செரிக்கா நாங்க வந்து என்ன பண்ணுவோனா தேங் காலா அர ச்சூட்டி செய்வோ தேங்கா சேத்து போனேடியா அப்டி இல்லன்னா தேங்கா வறுத்து கூட அரைப்போ தேங்கா வறுத்து அரைக்கிறது வந்து என்ன பண்ணுவோனா நாலஞ்சு ஆஹ் சின்ன வெங்காயோ அப்றோ நல்ல மெளகு இருக்குக்கில்ல முழு மெளகு அது அது கொஞ்சோ கறிவேப்பில கொஞ்சோ அப்பறோ கொஞ்சோ எண்ண ஊத்திட்டு கடாயில இந்த இது ஆஹ் சின்ன வெங்காயோ கறிவேப்பில நல்ல மிளகு போட்டுட்டு அது கொஞ்ச இதானோனே தேங்கா நமக்கு எவ்ளோ குவா குவான்டிட்டி மீன் இருக்கோ அதுக்கேத்த மாரி நம்ம தேங்கா வந்து சேத்துக்கணு தேங்கா சேத்திட்டு நல்லா வறுக்கணு நல்லா வருத்து கொஞ்சோ நல்லா நல்லா நல்லா ப்ரௌன் கலர்ல வந்ததுக் கப்றோ மா இத ஆஃப் பண்ணி வச்சிட்னு ஆஃப் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணி வச்சிட் டு அதுக்கப்பறந்தா மசாலா சேப்போ என்னன்னா காரத்திக்கு வந்து மிளகாத்தூளு அப்றோ தனியாத்தூளு மிளகாத்தூளு இப்ப ரெண்டு ஸ்பூன் சேத்தனா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போது அது சேத்து கொஞ்சோனு மஞ்ச தூள் லைட்டா சேத்திட்டு அது அப்டே லைட்டா அந்த சூட்லே கொஞ்சோ இது பண்ணிட் ட்ட ஆர வச்சிர்னு நல்லா ஆர வச்சு ஆர வச்சசு கப்றோ அரைக்குணு சூடோட அரச்சனா மிக்சி இதூ போயிறூ அதுக்கப்பற வந்து அந்த டேஸ்டூ வந்து ஒரு மாரி தர்த்தர் மாரி ஆய்ரூ நீ அதுக்கு முன்னாடி வந்து என்ன புளி வந்து கொஞ்சோ எடுத்து கரச்சு வச்சுக்கனு இதுக்கு புளி சேக் க்குறதிக்கு சில டைம் வந்து அப்டியே புளி கொஞ்சோ கம்மியா சேத்திட்டு கூட நம்ம மாங்கா நல்லா பச்ச மாங்கா கெடச்சுச்சுனா மாங்கா துண்டூ சேத்துக்கலா அப்றோ மிருங்கக்காய் இருந்துச்சுன்னா அதயூ கட் பண்ணி போடுவோ அப்றோ கறிவேப்பல கொஞ்சோ போடலா பச்ச மொளகா இதெல்லா வந்து அது கூட சேக்கற இன் கீரீடியன்ஸ் நம்ம என்ன மீன் வாங்குறோ அதுக்குள்ள அப்றோ இந்த அரை இந்த கா ஆர வச்சுருக்கோல இந்த இது வறுத்து வச்சத அத வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரச்சிட்ணூ நல்லா அரச்சிட்டு எடுத்திட்டு இந்த ஒரு ம மண் செட்டில வச்சா நல்லாருக்கூ மீன் டேஸ்டா அப்ப மண் செட்டில வந்து மீன்னெல்லா நல்லா கழுவி ரெண்டு மூணு வ தண்ணி நல்லா ஊத்தி கழுவிட்டு லாஸ்ட் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கழும்னா அந்த ஸ்மெல் போகூ மீனோட ஸ்மெல் கழுவி எடுத்திட்டு வச்சுட்டு இந்த மசாலா எல்லா அரச்சு வச்சுருப்போல்ல அத எல்லாம் இது கூட சேத்துர்ணு சேத்திட்டு அப்றோ நம்ம க்கு வந்து எந்த அந்த மாங்கா இல்ல முருங்கக்கா அந்த மாரிதா சேக்கறத்னா அதையூ இது கூட போட்டுட்டு தண்ணி எவ்ளோ நமக்கு கொஞ்சோ லிக்விட் தண்ணி எவ்ளோ வேணுமோ கொழம்பு அதுக்கேத்த மாரி தண்ணி நம்ம சேத்துக்குணு புளி வந்து மாங்கா கொஞ்சோ சேக்கனால கொஞ்சோ புளி வந்து நம்ம புளிப்பு கொஞ்சோ பாத்து சேத்துக் உப்பு உப்பூ அதே மாரி நமக்கு எவ்ளோ தேவயோ அத போட்டுட்டு அதெல்லா கொஞ்சோ மிக்ஸ் பண்ணினூ அந்த இதெல்லா ஸ்டவ்வுல வச்சு பண்ண வேனா நம்ம கீழ வச்சு எல்லா பண்ணி முடிச்சிட்டு நம்ம அத டேஸ்ட் கொஞ்சோ ஃபிளேவர் பாக்குணு ஆஹ் ஓக்கே உ உப்பல்லா கரக்டா இருக்கா காரோ ஏதாஸ் ஸேங்ச நா இது வந்து அப்டி தேவப்பட்டுச்சுன்னனா என்ன பண்ணுவாங்கலா கொஞ்சோ தேங்காண்ணா தேங்கா எண்ண வந்து கொஞ்சோ அதுல கொஞ்சோ லைட்டா ஒரு டிராப்ஸ் ஊத்தி விட்டுட்டு நம்ம அப்றோ வச்சன்னா வந்து அடிய புடிக்காது சீக்ரோ அப்ப அதயூ ஊத்திட்டு மூடி அப்ப அடுப் ட்ல வச்சணு நல்லா கொதிக்கணு கொதிச் கொஞ்சோ நல்லா அந்த கொதி வந்துன்னு என்னா பண்ணா கொஞ்சோ சிம்ல வச்சிட்ணூ ஸ்டவ்வ எல்லா வந்து அடில ஏதாவ்து அடிப்புடுச்சுறூ ஆனா சிம்ல வச்சிட் ட்டு லாஸ்ட் எரக் ஒம் போது லைட்டா கொஞ்சோ தேங்கா எண்ண மேல ஊ தி அப்டியே கொஞ்சோ ரொட்டேட் பண்ண மாரி பண்ணிட்டு அதுக்கப்றோ அப்டியே மூடி வச்சு எடுத் தின்னா சூப்ரா இருக்குங்க்கா
அப்டியா தேங்கா எண்ண ஊத்தி சமச்சா ஆஹ் அதிகமா ஸ்மெல் வராதா
இல்ல வராதுக்கா தேங்காண்ணெ நல்லது ஒடம்புக்கு நல்லது ஆக்சுலி வந்து அது வந்து கொலஸ்ட்ராலா கெடையவே கெடையாது பட் டாக்டர்ஸ்லா சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் இருக்குன்னு ஆனா இருக்க தேங்கா எண்ணெ பெஸ்ட்டு ஏனா வய்த்து புண்ணு அந்த அல்சர் மாதிரி தா வயித்துக்குள்ள இருந்தா வந்தே ஏனா நாங்க வந்து சொல்லப் அப்றோ நாங்க மீல் வச்ருக்கோ நாங்க எங்க சொந்த இதுவே அதுதா அப்ப வந்து தேங்கா தேங்கா அரகிறோ அப்றோ வந்து நல்லெண்ண ரெடி பண்ணுவோ அப்றோ இது கடலெண்ணெ மூனு எண்ணயுமே நாங்க ரெடி பண்ணுவோ அதென்லா எது பெஸ்ட்டுன் பாத்தா தேங்காண்ண பெஸ்ட்டு என்ன பசங்களுக்கு அது குடுக் தாராளமா ஆனா அது சாப்ட்டு பழக்கோ இருக்கவங்களுக்கு தெரியாது புதுசா சாப்றவங்க கொஞ்சோ நீங்க சொன்ன மாரி இல்ல ஆனா இது வந்து தேங்கா சேக்றதுனால அந்த தேங்கா எண்ணயு அது சேம் தேங்கால இருந்து நமக்கு தேங்காண்ன கெடைக்குது ஆனா பிளேவர் வந்து மேட்ச் ஆயிரு இப்ப அத் ட்டுவிட்டுட்டு நம்ப வேற ஏதாது இதுல வந்து சேக்கும்போது ஒங்ளுக்கு கொஞ்சோ வித்தியாசோ தெரியு இப்ப எங்க வீட்ல பாத்தா நாங்க பொதுவாவே ஃபுல்லாவே தேங்காயெண்ணைல தா சமப்போ எல்லாமே தேங்கா எண்ணைல தா சமப்போ இப்ப தலைக்கு தேங்கா எண்ண தா தேப்போ அப்றோ சாப்பாட்டுக்கு தேங்கா எண்ண தா சமைப்போ எல்லாமே சமைக்கனால எங்ளுக்கு அது ப்ப தெரில அப்பத்ல இருந்தே சாப்ட்டு பழகுனா தெரில ஆனா புதுசா சாப்டும்போது கொஞ்ச வித்தியாசந் தெரியு அவ்ளதா
சேர் சேரிமா என்னா மீனு போட்டு வெச்சிங்க என்னா மீன் போட்டா நல்லாருக்கு
இந்த மாரி இதுக்கு வந்து இல்ல இது என்ன சொல்றதுக்கு பெரிய மீன்லா கெடைக்கு பாத்திங்களா ஆ அது பெரிய மீன்னா சூற மீன் சொல்லுவாங்க சூறன்னா வந்து இந்த வ வஞ்சிரத்துல இன்னோரு சைஸ் இருக்கும் பாருங்க அது வேணா அப்பற வந்து பெரிய பெரிய மீனு அதா அப்பற தேங்கா பாற மீனு தேங்கா பாற மீனு எல்லா அதெல்லா போட்டா நல்லாருக்கு இந்த மாதிரி போட்டு வச்சிட நல்லா இது வந்து வறுத்து அரைக்கிறனால இப்பிடி இதுவே வேண்டா வறுக்க வேண்டா எங்ளுக்கு சும்மா வெறுன்னா நா வெறுமே தேங்கா மட்டு அதுக்கு வந்து நம்ம மிக்சி ஜார்ல வந்து ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் போட்டுட்டு இந்த கொஞ்சோண்டு தேங்கா போட்டுட்டு அது கூடவே எல்லா மசாலாம் போட்ருவோ ஆ காரத்துக்கு மெளகாத்தூளு கொஞ்சொ அது வந்து அந்த பச்சையா அரைக்கும் போது ம தனியா தூள் கொஞ்ச கமியாதா போணு இல்னா இந்த ஸ்மெல் கொஞ்சொ இதுவா இருக்கு போட்டுட்டு அப்பற பெப்பர் பவுடரு போடணு போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சணு அரைச்சிட்டு புளி புளிய வந்து நல்லா கரைச்சி ஊத்தி இந்த மாரி மிக்சர் கலக்கிட்டு இந்த மீனை அதுக்குள்ள போட்டு அப்டியே கவர் பண்ணி வச்சர்ணு நம்ம தண்ணி எவ்ளோ கன்ச்சஸ்டி வேணு காம்ச்சு அ இதுவு லாஸ்ட்ல அந்த கரிவேப்பில வந்து கொஞ்ச நறைய சேத்தா அந்த ஃபிளேவர் கொஞ்ச நல்லாருக்கு பச்ச மொளகா அதையு கிள்ளி போட்டு இதெலா இதெல்லாம் போட்டுட்டு அப்டியே எடுத்து அடுப்புல வெச்சுட்டு அத நல்லா கொதிச்சு வந்தோனே கொஞ்ச சிம்ல வச்சுட்டு லாஸ்ட்ல தேங்கா எண்ணெ லைட்டா ஊத்தி இது பண்ணி எடுத்துட்டனா அது வந் பச்சைக்கு அரைக்கிறே மீனு அது எங்கிம் அது டேஸ்ட் வந்து அது எதுக்கெலா பண்லா சங்கரா மீனு அப்பறோ இந்த அ ஷீலா மீனு இந்த மீன்லா இருக்குல்ல அதுக்கில்லா இந்த மாரி பண்ணா நல்லாருக்கு நெத்திலி மீனு அதுக்கல்லாம் பண் ல்லாருக்கு
நெத்திலிலல்லா நல்லா இருக்குல்ல
ஆமா நெத்திலி இல்ல வந்து இந்த மாரி தேங்க ஆனா வந்து நாங்க அந்த நெ நெத்திலிமீனுக்குெல்லா வந்து ல்ல இந்த அவியல் மாதிரி இப் ப்ப அவியல் மாதிரனா தேங்காய் நல்லா அரைக்க மாட்டோ இந்த அவிலுக்கு நம்ம குறை குறைன்னு அரைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு அது கூட இந்த மாங்க முருகங்கா இதையும் போட்டு இந்த பச்சை மிளகா நல்லா கீறி போட்டு கறிவேப்பிலம் போட்டு அப்படியே ஒரு மேலோட் கொஞ்சம் தேங்காய எல்லாம் போட்டு அப்படி இதுவச்சும் போது ஒரு அவியல் கன்சிஸன்சல இருக்கும் அப்படி சாப்டும் போது
சரி சரிமா நான் செஞ்சு பாக்கறே
பாருங்க டவுட் இருந்தா கேளுங்க அ கேளுங்க இல்லன்னா நா ஒரு வாட்டி ஆ உங்களுக்கு செஞ்சி காம் குடுத்துவுட்றே செரிங்ளா சாப்ட்டு பாருங்க அப்போ தெரியு உங்ளுக்கே
சேரி சேரிம்மா நேத்து அதா சொன்னாங்க அவுங்க செஞ்சி ஆ சொன்ன மாரி செஞ்சே நல்லாந்திச்சு ஆ நீங்களு அந்த மாரி அவுங்கக்கிட்ட பேச டைம் கடைக்கும் போது கேட்டு சமச்சிப் பாருங்க ன் சொன்னாங்க ஃப்ரெண்டு அதனாலதாம்மா கேட்ட நானு ஆனா இது ரொம்ப பெரியப் த்ரா அந்த பெரிய வேல மாரி இருக்கு எனக்கு நாங்க வெக்கிற மீன் கொழம்பு சிம்ப்புளா முடிஞ்சுரு
ஆ நீங்க வெங்காயொ தக்காளி நா அக்காட்ட கேட்ட அப்ப அவுங்களே அவுங்களோட மெத்தட் சொல்லி்க் குடுத் தாங்க அப்போ என்னன்னா வந்து அவுங்க வந்து வெங்காயொ தக்காளி நா நாங்க வந்து வெங்காயொ தக்காளி எதுமே சேக்க மாட்டோ தேங்காதா சேப்போ அத நீங்க வந் தேங்கா சேக்க மாட்டீங்கல்ல
ஆமா
கம்மன்
தேங்கா சேப்போம்ப்பா ஆ லாஸ்ட்டா அரச்சி கொழம்புல ஊத்திடுவோ
ஓ அந்த தேங்காப்பால் மாதிரி
பாலு ஆ ஆமா ஆமா ஆமா ஆ தேங்கா அத மீன் கொழம்பு கொதிச்சி ஆ ஊத்திட்டு மீனப் போட்டு ஆஃபண்ணிடுவோ அவ்ளோதா செய்வோ தேங்கா ஆனா அதெல்லா வந்து அதெல்லா எங்க அம்மா வீட்டு சைட்லதா அந்த தேங்கால்லா அரச்சி ஊத்துவே இங்க வந்து இவுங்க தேங்கால்லா சாப்ட மாட்டன்றாங்கன்னு விட்டுட்ட தேங்கா அரச்சி ஊத்தற்தே கொழம்புல
அப்டியா ம் சேரி சேரிக்கா அதுதா எங் க வீட்ல வந்து தேங்கால்லாம எதுமே கடையாது எல்லாமே தேங்காதா ஒரு நாளக்கே வந்து எப்டி ரெண்டு மணிக் தேங்கா யூஸ் பண்ணுவோனு வச்சுக்கோங்களே காலை டிஃபன்லேந்து நைட்டு டின்னர் வரைக்கு எ சாப்பாடு வெக் கு சாப்பாடு செய்றதுக்கு எல்லாமே அது பொரியல்லக் கூட நிறைய தேங்கா சேப்போ இங்க வந் அ நீங்கல்லா கொஞ்சொ அப்டியே தூவி மேல போடுவீங்க நாங்க அப்டி இல்ல அதுவு நெறிய சேப்போ அதுவே வந்து இப்போ ஒரு அர கிலோ பீன்ஸ் வெக்கிறோன்னா அதுக்கே வந்து ஒரு ஒ ஒரு அ பெரிய ஒரு ர மூடி தேங்கா வந்து யூஸ் பண்ணுவோ அப்டி யூஸ் பண்ணிதா பண்ணுவோ அது வந்து என்னவா அதுக் என்ன பண்ணுவோ மிக்ஸில வந்து ஜீரகொ பூண்டு ஃபர்ஸ்ட்டு போட்டு லைட்டா கொஞ்சொ இது பண்ட்டு இந்த தேங்கா போட்டுட்டு அதுக் கூட லைட்டா மஞ்சத்தூளு அப்பறோ வந்து மெளகாத்தூள் தனி மெளகாத்தூ அவ்ளோதா அதப் போட்டு லைக் த அந்தந்த பல்ஸ் மோட்ல ரெண்டு ட்ரிப் இது பண்ணிட்ட அதுக்கப்பறோ அத வந்து இந்த வெஜிடேபுள்ஸ்ல கொட்டிடுவோம். கொட்டி அதை வந்து அப்டியே கிண்டியெடுப்போம்
பு புரியுது புரியுது நீங்க சொல்றது அம் உம் நல்லாருக்கும் ஆனா சொல்லும் போதே சாப்டணும் போலதான் தோணுது அம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் தே சொல்லணும் உங்களுக்கு பீட்பேக் என்னால
சேரிக்கா சேரிக்கா கண்டிப்பாக்கா உம் இன்னைக்கு என்னவச்சீங்க சாப்பாடப் போம்
நான் இன்னிக்கு எலுமிச்சப்பழசாதம் கிளறிட்டு முட்ட தாம்ப்பா வச்சேன்.
அப்படியா சரிக்கா அது பரவால்ல வெயிலுக்கு நல்லது, ரொம்ப நல்லது.
வேற டெய்லியும் என்ன செய்யது நேத்துக்கீரை செஞ்சுட்டே முந்தாநேத்து சாம்பாரு வச்சாச்சு டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது, அதனால ஒரே கஷ்டமயிச்சு சரி நீங்க பாருங்க எனக்கு ஒரு கால் வருது நான் பேசிட்டு உங்கள கொஞ்சநேரம் கழிச்சு கூப்பறன்
சேரிக்கா சேரிக்கா ஓகே ஆ சரிக்கா